ஹலோ ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ நானு அச்சி இனி மத்தியானோ தா சமச்சி சாப்புட்னு
ஆ சமச்சாச்சா இனிமே தா
இன்னு இனிமேல் தா இனிமேல் தா நீங்க
ஆ நா வந்து இன்னக்கி காலையிலயே வந்து ஏ பொண்ணுக்கு சமச்சி குடுத்து விட்ட வெறும் ரசம் மட்டு தா வச்ச கொஞ்சமா முட்ட பொறிச்ச அவுளுக்காக அதனால அத
சனிக்கெளம சாப்புடுவீங்ளா
ஆ அவுங்களுக்கு குடுத்து விட்ருவேங்க நா எனக்கு சாப்ட மாட்ட ஆனா பாப்பாக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா டெய்லி முட்ட ஒண்ணு குடுத்துர்றது ஆ ஏனா அவுங்க எதுவு பெருஸ் இப்ப சாப்பிட மாட்டாங்க விரும்பி இந்த கேரட்டு பீன்ஸு அப்ரோ இந்த பீட்ரூட் ட்டு இதெல்லா சாப்ட்றது ரொம்ப கஷ்டோ அவுங்க அதனால ம் முடிஞ்ச அளவுக்கு இல்லங்க அதெல்லா சுத்தோ இதே சாப்பட மாட்றாங்கனா அது குடுத்து பாழக்க படுத்துல எனக்கு சாப்புட்றதுனா இப்ப வந்து அது வந்து தனியா சாப்புட மாட்டாக் இந்த கேரட்ட அந்த இப் கூட எப்டின்னா தனியா சாப்புட மாட்டா சாப்பாட்டோட கொஞ்ச பெசஞ்சி குடுத் த்து விட்ட அப்டின்னா அத கொஞ்ச அது சாப்ட்டுறாங்க ஆ ஆமா ஆமா நாட்டு காய்கறி சுத்தமா சாப்ட மாட்டாங்க எங்க வீட்லயும் பெருசா அத எடுத் நாங்க சமைக் வைக்கவு மாட்டோ ஆனா எங்க வீ ஆ ஆமாமா வீட்டுல அவரு சொல்லுவாரு இந்த சொரக்கா இதெல்லா சமைக்கலா அப்டின்னுவாறு‌ ஆனா எனக்குதா எங்க வீடலேருந்து எனக்கு கொஞ்சோ அதெல்லா பழக் பழக்கமோ இல்ல அதனால ஆமாமா நீங்க உங்க வீட்டுல
அல்லல்ல ஏங்களுக்கு நாங்க மோஸ்லி நாட்டுக்காய் தா அதிகமா நாங்க சமைப்போமே ந இங்கிலீஷ் காய்கறிகல்லா பாத்தீங்கனா கம் கொஞ்சமா தா இருக்கு இதுதா எழுவத் இது சதவீத மாருக் ருக்கு அது முப்பது சதவீதம் தா இருக்கு அதனால வந்துட்டு எ பொண்ணு எந்த விதமான பிரச் ஓன்னுமோ இல்லைங்க நா என்ன கய் எடுத்து குடுக்குறோனோ அதா சாப்ட்டுக்குவா பால் ஆத்தி எதுன்னாலு பிரச்சன இல்ல ‌ஆனா பைய ரொ ரொம்ப ரகல பண்ணுவாங்க நாட்டு காய்கறி சொன்ன மாரி இது பண்ண மாட்டாங்க ஆ ஆனா மத்த காய்கறிங்க ஏதாது காலிஃப்ளவரு கேரட் பீட் பீட்ரூட் இந்த மாரி சாப்புட்டுவாங்க இத உட்டா நா நான்வெஜ் நான்வெஜ் எப்ப குடுத்தீங்கனாலு பேசாம சாப்ட்டுக்குவா ஆனா காய்கறிங்க எப்போதுமே தொந்தரவுதா ம் நான்வெஜ் ம்
ஜில்ல‌ ஆ
சொல்லுங்க சொல்லுங்க நான்வெஜ்லே
அதா அதா ஏ பொண்ணு வந்து நான்வெஜ்ல எல்லாமே சாப்புடுவாங்க இவோ வந்து அதுல வந்து இப் இது வேண்டா அது வேண்டா அதெல்லா எதுவு சொல்ல மாட்டா ஏனா அவுளுக்கு வந்து அதுதா பிடிக் க்கு அதனால முக்காவாசி வந்து செரி அவுங்களுக்காவது நம்ம சாப்புட்லனாலு அவுங்களுக்கு தனியா ஏதாது கொஞ்சோ எடுத்து செஞ்சி குடுத்துணு அப்டின்ற மாதிரில தா போயிகிட்ருக்கு ஏனா இப்ப வெஜ்ஜின்னா ஒரு சாம்பார் வச் வச்சோ அப்டினா அவ எப்பனா சாய்ங்காலம் வந் வரா அப்டினா கொஞ்ச தா எறங்கு இதே ந வந்து ஒரு பிரியாணி செஞ்ச அப்டினா நல்லா சாப்புடுவா நம்ம வந்து ரொம் இந்தா அவல வந்து சாப்டு சாப்புடுனுலா சொல்லவே வேண் அவுங்ளோ எனக்கு போடுங்கம்மா அப்டின்ற மாரி ஆ இருக்கு ஆ
ஞாயித்துக்கெளம கண்டிப்பா இருக்கட்டு எடையில ஒரு தடவ வாங்கி தந்தரனுனு எதிர்பாப்பா அவ அதனால வந்துட்டு தம்பிக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நான்வெஜ் நானு அ அப்றோ அவுங்க விருப்ப பட்றது றத நம்ம குடுத்துட்டம்னா நமக்கு தொந்தரவு இல்ல அவங்களு இது பண்ணுவாங்க ஆனா நா எப்டியாவது காய்கறி வந்து பழக்கணு அப்டிங்கறதுல கொஞ்சோ சம்டைம்ஸ் அழுவாங்கதா வேற வழி இல்லீங்க குடுத்துதா ஆகனு அப்டிங்கறதுனால கொஞ்சோ குடுக்கவு ஆரம்பிச்சிருக்கே இப்ப ஸ்கூல் போறதுங்காட்டி கொஞ்சோ கொஞ்சோ பழகிட்ருக்கா அ இருந்தாலு கொஞ்சோ ரகல பண்ணுவா ஃபஸ்ட்ங்‌ ஃபஸ்ட் சாண்டோடு படிக்கிறாங்க பொண்ணு பெரிய பொண்ணு அவுங்க எந்த பிரச்சனையு பண்ண மாட்டாங் டாங்க அவுங்க அவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க சாப்டுக்குவாங்க குடுக்கறத சாப்டுக் வாங்க எல்லா நாட்டுக்காயு என் பொண்ணு நா சாப்டாத காய் கூட என் பொண்ணு சாப்டுவ ஆனா நமக்கே எ எனக்கே சந்தோஷமா இருக்கு பரவால்லயே அப்டிங்கற மாரி அப்டியே ஆப்போசிட்டு தம்பி ஓ அப்டிங்
ஒரே ஒரு பொண்ணுதா ஆனா ஆ டைம் இருக்கு பாத்துக்கலா அப்டின் அந்த மாரிதா இருக்கு அப்றோ அவ அவ வந்து எப்டின்னா என்ன சொல்றது இந்த காய்கறில வந்து இந்த பீட்ரூட் வந்து எப்படுவாவ்து நா எப்பவது இந்த ஜூஸ் மாரி போட்டு கொடுக்கறது இவங்க எப்டியாவது அவ்ங்கள்க்கு கொஞ்சோ சேத்துக்கனு ஆமா உள்ள போய்ர்ணு இல்லன்னா மாவுல வந்து பீட்ரூட்ட கலந்து குடுப்போல பீட் ரூட்ட வந்து நல்லா அடிச்சுட்டு மாவோட தோசைக்கு ஆ அந்த மாரிலா குடுக்கறது எப்டியாவது ஏதா உள்ள போனா சரி அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு ம்
ஓ அதுவு கொஞ்சோ தொந்தரவு பண்ண மாட்டா ஃப்ரூட்ஷு சாப்டுக்குவா எனக்கு பிரச்ன காய்கறிங்க மட் ட்டுந்தா
அதேதா அதேதா எனக்கு ஏன்னா இவ பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் க்கு நம்ம வெச்சு குடுக்குறோ எப்பமே ஆப்பிள்ளு மாத் இந்த மாரி லா கொடுக்கும் போதே தூலோ இந்த மாரிலா குடுக்கும்போது சாப்ட்டுட்டு வந்துறாங்க அது ஒன்னு பிரச்ன கெடையாது வீட்லயுமே கேட்டு வாங்கி சாப்டுவாங்க அ மத்ததுல்லாந்தா கஷ்டோ நமக்கு
நமக்கு இந்த சாப்பாடுங்கர்ல இந்த வெஜிடபிள்ஸ் தா இருக்கறதுல எப்டி எந்த ஃபார்ம்ல குடு
உங்க பைய வந்து எப்டி நீங்க ஊட்டி தா விடணுமா கீழ வந்து அவருங்களே சாப்டுப்பாங்க கொழந்த
தா அதா நா சொல்ற மா அவுங்களுக்கு புடிச்ச ஃபுட் இப்ப நான்வெஜ் எல்லா சொல்றே பாருங்க அவனே சாப்டுப்பா தொந்தரவே பண்ண மாட்டா இந்த காய்கறியா இருக்கட்டு ஏதாவது புடிக்காததா இருக்கட்டு கண்டிப்பா நா தா ஊட்டணு வேற வ ஆப்ஷனே இல்ல நம்மளு வர வேற வழி இல்ல ஏதாவது உள்ள போணுங்கறக்காக நம்மதா ஊட்ற நா ஊட்டிர்வ அ அனா நான்வெஜ் எல்லா அவங்களே சாப்டு இந்த கடையிலல்லா வாங்கிட் வந்த பரோட்டானா எங்க ஊர்ல அது ரொம்ப ஃபேமஸ் பரோட் ட்டா அதனால அவங்களுக்கு ரொம்ப வார்த்துல ஒரு மா நா மேக்சிம் குடுக்க மாட்ட இருந்தாலு எப்யாது கேப்பாங்க அதனால நாங்க சரி ஓகேன்ட்டு கொடுத்தற ரொம்ப ஆசப்படுவா அதனால்லா குடுத்துருவ
நா இவ வந்து வெளியனா என்னன்னா பெருசா சாப்ட மாட்டாங்க ஆனா இந்த நூடுல்ஸு எக் நூடுல்ஸு சிக்கன் நூடுல்ஸு இதெல்லா புடிக்கு அவ்ங்களுக்கு நானு வீக்லில இன்னிக் க்காது ஒரு நாள் மட்டு அவ்ங்களுக்கு சரி ஓகே வாய்ன்ட் வந் தந்துர்லா அப்றோ எதுக்கு யார் நம்ம செய்லன்னாவேத் திர்பாக்கறால்லியா கேப்பா அவ்ளேவே கேப்பா சிந்தத்ஸ் சாட்டடே ஆய்டுச்சு அப்டின்னா அவுளே கேப்பா இல்லல்ல நா வீட்ல செய்வே இல்லல்ல செய்வே நான்வெஜ் லா செய்வே ஆனா என்னிக்காவ்து ஒரு நாள் வந்து வெளியப் போணு சாப்பணு ஹோட்டல்க்கு போணு அப்டின்றது இந்த பசங்களுக்கு வந்துடுச்சு இல்ல அதேதான் எதா ஆ
ல அந்த மாதிரி இல்லிங்க அவ் எதிர்பாக் வே மாட்டா ஆனா இப்ப அடு சுதா பிறந்தங்காட்டி இவ கொய்ச்சுன இப்பல்லா இப்ப பிறக்கற கெழந்தைங்கல்லா ப்டி இன்னு நா நெனைக்கிறே பொண்ணுக்கு பையனுக்கு கொஞ்ச எனக்கு டிஃப்ரன்ஸ் ஜாஸ்தி அவ் கொஞ்சோன் என்ன மாரியே எங்க ஃபேமிலி சைடு மாரியே அவ் கொஞ்ச இருப்பா ஆனா இவ வந்து கோ அப்டியே ஆப்போசிட்டு ரொம்ப சேட்ட பண்றது அ டிஃப்ரென்ஸு கேக்கிறிங்ளா டென்னு
ஓ சரிஸ்
அஹா அம்மா ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி அதனால அவ் கொஞ்ச எங்களோட எங்களோட ஃபேமிலியோடவே ஒரு மார் நல்லா இதாயி ட்டா நல்லா எப் எப்யும் போல இருப்பா ஆனா இவெ இப்ப உம் பாத்துப்பாங்க ஆனா அவளுக்கு இப்போ போய்ப்பு பப்ளிக்கு எக்ஸாம்ஸு எல்லா இருக்கறங்காட்டி கொஞ்சும் கம்மி இங் இப்போ அதுனல்லா பாத்துக்வாங்க அதல்லா வந்து நா அவம் பெறந்த இனிஷியல் ஸ்டேஜுல எல்லாம் பாத்திக்கு ஆமா
ஓ சரி சரி ஆ
நாளைக்கி நிந்த வர்ஷ பப்ளிக்கி அவன் ஃபஸ் ஸ்டாண்டடு
ஆஆ இல்ல நீங்க இது எப்படி நெனைக்கிறீங்க இப்போ இந்த வய்சு டிஃப் ஃப்ரெண்ஸ் இருக்குல்ல பசங்களுக்கு ஏன்னா எனக்குமே வந்து ய பொண்ணுக்கு இப்போ வந்து ஒ ஃபஸ் ஸ்டாண்டட் படிக்கிறாங்க எப்படி ஒண்ணு ஒரு ஆ இதே வந்து ஒரு பத்து வர்ஷோ அப்டின்ற ஒரு கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன் நெனக் க்கிரிங்க ஓகேவா மேனேஜ் பண்ணிக்க முடிய்தா
அத் எல்லா ஒண்ணு இல்லிங்க சிஸர் அதாவ்து எப்டினா நம்ம எடுத்துக்கிறதுதான் வச்சுக்கோங்களே ப்ப ஃபஸ்ட் உங்களுக் ஃபீமேல் பேபிங்கல்காட்டி உங்களுக் அவங்க செகண்ட் மதர் ஆயிருவோம் அப்டியே இப்போ ஃபஸ்ட்டு பாய் ஆ ஃபஸ்ட்டு பாயா ஆ இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா செகண் நம்ம எதுன்னு சொல்ல முடியாது இல்லயா ப்டி நீங்க பாத்தீங்கனாலா செகண்டா பெறக்குற குழந்தைங்க பயங்கர டாட்டாதாடா இருக்கு பஸ்ட்டு மட்டுதா நம்ம பேச்சு கே கூட் நம்ம சொல்றதெல்லா செய்யு செகன் க்கு வந்து நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணு அந்த பசங்க இப்டிதானா நம்ம ஃபிக்ஸ் பண்ணீர்ணு நம்ம இல்லின்னு வச்சுக்கோங்ளே ஒண்ணு பண்ண முடியாதே அப்புடி பாத்தீங்கன்னா நம்ளுக்கு ட்வெண்டி ஃபை க்யுல பத்து குடுக்குறதுக் ஊத்த பாத்து குடுக்குறக்கு நமக்கே நெறையாவ் டிஃபரன்ஸ் இருக்கு நெறைய்யா இருக்கு யா நாலா அப்டே க்ராஸ் பண்ணிதா வந்துக்றே அதாவ்து என்னன்னா நமக்கு ஏஜ் இதாய்ரு இப்போ அப் அப்ற பாத்தீங்கன் எனா ஆ பொறுமையே இருக்காது மொதல்ல நம்ம இந்த ஏஜ் ஃபேக்ட்டரா ருக்குட் டோ வேல வக் லோடு ப்ரெஷரு ஜாஸ்தி ஆய்ரு பொண்ணு பெருசாய்ட்டனா அவ்ளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணு பையன இவ்னே பண்ணணு எங்களுக் இன்ன ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாங் ஆ எனக்கு என்னொரு அட்வான்டேஜ்னா கொரோனா டைம்ல பெறந்தங்காட்டி அந்த லீவ் அதனால நா அவன கொஞ்சோ சமாளிச்சுட்டே இவுங்களுக் கு லீவ் கடஞ்சாட்டி இருந் இல்ல ச இல்லிங்க இதுக்கே டைம் இல்ல எங்
ஓகே ஓகே இல்ல இல்ல எனக்கு பாப்பா கரெக்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருவதுலதா பொறந்தாங்க பாப்பாவு அப்பதா பிறந்திருக்காங்கள தம்பியு அ டுவென்டி ஒன்னா ஓ கே ஓகே ஆ ஆ ஆனா நீங்க ஸ்கூல் பாக்கு போது இப்ப ஃப்ர்ஸ்ட் ஸ்டாண்ட் சொல்றீங்க இப்ப என்னெல்லா பாத்தீங்கன்னா ஏ பொண்ணுக்கு வந்து போட முல்ல சி பி எஸ் சி இல்ல வந்து ஏ பொண்ண திரும்ப போட்டே திரும்ப ஆ எல் கே ஜியே வந்து திரும்ப அப் அப்டியா அவுங்க எல் கே ஜி வேற ஒரு ஸ்கூ ஸ்கூல்ல படிச்சாங்க திரும்பவு இந்த ஸ்கூல்ல போய் நா கேட்டதுக்கு வந்து இல்ல திரும்பவு எல் கேஜி தா இங்க படிப் பாங்க அப்டின்னு சொல்லிட்டு திரும்பவு எல் கே ஜி சி பி எஸ் சி ல ஒரு வருஷோ படிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவ அவ ஏஜுக்கு என்ன சொல்றது இப்ப வந்து அவ சக் செகன்சான்டர் படிக்குணு ஆனா இப்ப ஃப்ஸ்ட் ஸ்டாண்டர்தா படிச்சிட்டு இருக்கா ஆ எனக்கே தோணுது ஐயோ ஒரு வருஷோ வீணா ஆயிடுச்சா ஆமா ஆமா சி பி இங்க வந்து பெருசா ஸ்கூல்ஸ்ன்னு பாத்தா அந்த ஒரு ஸ்கூல் தா நல்ல ஸ்கூல்லு எங்களுக்கு தெரிஞ்சு அதனால சரி ஏ அங்கியே வந்து போட்டுறீலா அப்டின்னு சொல்லிட்டு அங்க போட்டோ ஆ ஆனா இப்ப இப்ப வந்து வருஷோ வந்து ஓடும்போதுதா தெரியுது இப்ப வந்து அவ அப்ப நம்ம எல் கே ஜிக்கு ஒரு பீஸ் பே பண்ணிந்திருப்போ அதுக்கப்றோ திரும்பவு எல் கே ஜி ஒரு ஆ திரும்ப பஸ் பே பண்றது ரொம்ப கஷ்டமாதா இருந்துச்சு அவுங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எங்ளுக்கு இந்த என்ன சொல்றது பப்ளிக் வரும்போது வந்து நைன்த்தே திரும்ப ரெண்டு தடவ படிக்கிற மாரி ஆ அதே தான் அந் இப்போ நீங்க இவ மெட்ரிக்ல படிக்கிறதுனால அந்த அந்
இல்லல்ல நா கேட்டுட்டுதா போட்டுருக்கே மெட் ரிக்கள மட்டு அந்த எக்ஸ்கியூஸ் இருக்கு நானு இருந்தாலு கேட்டுட்டங்க அந்த ஒன்னு ப்ராப்ளம் இருக்காதுங்கன்னுதா சொன்னாங்க ஆ மெட்ரி பொறுத்த வரைக்கு அதனால தான் நா சேத்துனனே ஆக்சுவலா எனக்கு இந்த சி பி எஸ் சின்னவனுக்கு பெருசா இதே இல்லிங்க பிள்ளைங்கெல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கற மாரி எனக் எனக் பர்சனலா ஃபீல் ஆச்சு அதனால சேரின்ட்டு பெரியவளு நா அதுல தா போட்டே மெட்ரிக்ல தா போட்டே அதனாலா நா தம்பியு அதுலயே போட்டற்லா அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க டுவெண்டி ஒன்ல தா பெறந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டான்டர்டு போறா
ஓ சரி சரி ஆமா என்னோட ரிலேஷன்ஸ்லே நெறைய பேர் நா பாக்குற ஏனா ஏ பொண்ணு கூட தா இன்னொரு பைய ஆ ஏ பொண்ணுக் அப்றோ பொறந்தா அந்த பைய ஆனா அவன் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு பாப்பாவு ஃபர்ஸ்ட் ஸடாண்டர்டு வந்து அதாவுது என்ன சொல்றது சிஸ்டர் இன் லா தா ஆமா சிஸ்டர் இன் லா வோட பைய ஆமா அது எனக்கே கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு என்னடா இந்த
ஆனா நீங்க இப்ப இத நீங்க பேஸ் பண்ணிட்டீங்க நைன்த் போய் அந்த பொண்ண நெனச்சுபாருங்க எவ்ளோ மெச்சூர்டா இருப்பா அங்க மறுபடி இன்னொரு வருஷோ படின்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடு புள்ளைங்களோட அது மாரி படிப்ளே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாரி அப்செட் ஆயிருவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நா செரி ஓகே எங் நானு என் சைட்ல எல்லார்கிட்டயு கேட்டே அவுங்களால சரி பரவால்ல போடுங்க அப்டின்னு சொன்னதுனால தா சரி அப்டின்ட்டு போட்டாச்சு ஏனா எல்லா ஸ்கூல்லயு வந்து இப்டிதா நடக்குது அப்றோ சில ஸ்கூல்லல்லா சொல்றாங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி ஒரு நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலு நா பேஸ் பண்ணிக்கிறே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணி வேணா நீங்க குடுத்துருங்க அப்டி குடுத்துட்டா நீங்க வந்து அவங்க பய பொண்ண வந்து நீங்க செகண்ட் போண்ணுனா நீங்க போட்டுக்கிலா அப்டிலா ஆ அதெல்லா என்ன யா
த்தையு நம்ம பா கொழந்தைங்க படிப்பு விஷயத்துல நம்ம அத எடுத்து
எடுக்க முடியாது அதேதா அதேதா அதனால தா சரி ஓகே எதுக்கு தேவயில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்டின்னு பவாயில்ல எல் கே ஜி போ படிக்கட்டு திரும்ப
ஆமா அது இல்லல் இப்ப தெரிஞ்சிக்காது பீஸ் போச்சுங்கற ஒரு கவல இருக்குமே ஒழிஞ்சி
ஆம்மா
ஏன்னா பிரச்சன இருக்காது ஆனா இதே பெருசாயிட்டாங்கனா கொஞ்சோ சிரம்மதா இந்தத்த இவ்ளோ நேர உங்ககிட்ட நெறைய விஷ்யோம் ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷங்க நன்றி
நன்றிங்க நன்றி